ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ ஆஹ் கேக்குது தோழி இருக் இதுக்குதா அல்லாவு ஹலோ ஆ எப்டி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக் நீங்க நல்லா டீங்ளா
நா நல்லா இருக்கே வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
உம் எல்லாரோ நல்லா இருக்காங்க
என்ன பண்றீங்க தேர் இப்போதா சாப்பிட்டு அப்டே ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்துட்டுதா உங்களுக்கு கால் பண்ணே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு இப்பதா டா நா இங்க ஃபிஷ் கொழம்பு நாங்க பிரான்
என்ன கொழம்பு
பிரான் கொழம்பு எறால் எறால்
ஓ இறால் கொழம்பா கே ஓகே ஓகே நல்லா சாப்ட்டீங்ளா
உம் சாப்ட்டாச்சு
நீங்கதா சமச்சிங்ளா
இல்லல்ல அம்மா அம்மா
அம்மா சமச்சாங்ளா நானு சும்மாதா இருக்கே சாப்ட்டுட்டே அப்டே ரெஸ்ட் எடுக்கலான்னு ப்ரோ வந்துட்டு ஃபோன் எடுதுட்டுதா உங்குளுக்கு கால் பண்றே
மார்னிங்கே நீங்க சமச்சிர்வீங்ளா எல்லா வேல லஞ்ச்சுக்கா ஆப்டர்நூன்தா பண்ணு
சமச்சிர்வாங்க எதாது கட் பண்ணி குடுத்துருவே அம்மா சமச்சு அங்க
உ உம் நானு அப்டித்தா நா அவ்ளோல கட் பண்ணலா மாட்டே
ஆஹ் ஆஹ் ஏன் இதெல்லாம் பழகினது இல்லையா
இ இனிமேல் தான் இப்பதான் மு வீட்டுல இருக்கனா
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சமைக்கவும் கத்துக்கோங்க
ஆமா ஆமா பாப்பேன் யூடியூப் பாத்து பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்
உம் என்னையே மாதிரியே இருக்கீங்களே
ஆஹ்
என்ன மாதிரி இருக் இருக்கீங்க அப்படியே
ச ச
நானே யூடூப் பாத்து தான் ஏதாவது பண்ணுவே
ஆஹ் யூடுப் பாத்து பண்ணாதான் நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு க்கும் நம்மளுக்கும் ஓக்கேவா இருக்கும் ஆஹ் உம் பண்றவங்களோ அதுவே போட்டுறோம் உம் அம்மா சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு பழக்கிரும்
என்னத்தோழி
ஹலோ
கேக்குதா
ஹலோ கேக்குதா ஆஹ் கேக்குது
ஆஹ் எனக் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் எனக் கேக்
ஹலோ உம் எனக்கு கேக்குது ஆஹ் காலையில என்ன சாப்பிடீங்க காலையில எல்லா வீட்ல சம பப்பாங்களா இல்ல வெளியதா சாப்பாடு வாங்குவீங்களா
இல்ல இல்ல வெளிய எல்லா நாங்க எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க எப்போ ஒரு நாள் காலையில வந்து இட்லி பண்ணாங்க எப்பவுமே மார்னிங் வந்து இட்லி தா உம்
டெய்லிமே இட்லி தானா போர் அடிக் காதா
ஆமா எனக்கெல்லா போர் அடிக்குஎங்க வீட்ல எங்க வீட்ல எங்க வீட்ல எல்லாரு அதா சாப்ட்டு பழகியிருக்காங்க
அது செரி நா நல்லா உம் நல்லா சத்தியமா சாப்பட மாட்ட எனக்கு ரெண்டு நாள் மூணு நாளே இட்லி நாளே என்ன மா நீ இட்லி இது பண்ற அப்டின்னு கேப தோச கூட ஓரளவு நா சாப்ப
உம் அப்ப நீங்க என்ன சாப்பிடுவீங்க மார்னி்ங்
இடியாப்போ ஒரு நாளைக்கு இடியாப்போ ஒரு நாளைக்கி சப்பாத்தி ஆஹ் அதுக்கு அதுக்கப்பறோ ஒரு நாளைக்கி உப்மா உப்மா மக்ரோனி இந்த மாரி ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணோண்ணு ஃப்ரைடே மட்டு கடையில வாங் வாங்கிப்போ பரோட்டா வாங்கிப்போ
மார்னிங்கேவா
ஆமா மார்னிங் மார்னிங்கு வெள்ளிக்கலம மட்டு வீட்ல சமைக்க மாட்டோ ஆஹ் கடையில வாங்க உம் பா எல்லாமே வீட்டுல தான் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு பூரி குருமா இந்த மாதிரி ரோட்டினா தான் ஓடி டெய்லி இட்லி சாப்பிட்டா ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டம்
ஆமா ஆமா அதுவும் ஒரே சட்னியாதான் இருக்கும் அந்த சாம்பார் தக்காளி சட்னி தக்காளி சட்னி எனக்கு பிடிக்கும் பொட்டுக்கடல் சட்னி ஆஹ் இந்த மூணு முட்டும் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு காரமே இருக்காது
அது சரி
உம் காலேஜ் போறனால காலேஜ் தான் சாப்பிட்றேன் இப்ப வீட்டுல ஒம்பது வருலஷம் வீட்டுல இருக்கேன் ஒரே
நீங்க காலேஜ்ல ஸ்டே பண்ணி படிச்சீங்களா ஹாஸ்டல்ல
வீட்டுல இருந்து தான்-
ஓ வீட்டு போயிட்டு போயிட்டு வருவீங்களா
கொண்டுட்டு போக மாட்டேன்
ஓ காலேஜ் போயிட்டு சாப்பிட்டுருவீங்க அங்கேயுமே அங்கல்லாம் சாப்பாடு நல்லா இருக்கு-
காலேஜ்ல நல்லா இருக்கும் அப்புறம் என் ஃப்ரெண்டோட வீட்டுல அவங்க எனக்கு பிடிச்சதான் கொண்டுட்டு வருவாங்க
நமக்கு எப்பவுமே நாம- நமக்கு எப்பவுமே நம்ம வீட்டுல- மத்தவங்க கொண்டு வர்றதுதான் ருசியா இருக்கும் எல்லாருக்குமே அதேன் அது ஏன் ஆமா ஆனா அது என்னன்னு தெரியல அவ எங்க அம்மா சொல்லுவாங்க நம் நம்ம எப்பவுமே எப்படி சாப்பிட்டு பழகிட்ட அதனால புதுசா ஏதாவது ஒரு டேஸ்ட் வயில படும் போது நமக்கு அது ருசியா இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த பூரி உருளைகிழங்கு குருமா ரொம்ப பிடிக்கும்
ஓ அப்படியா எனக்கு உருளைக்கிழங்கு குருமா பிடிக்காது பூரி புடிக்கும் கறிகுழம்பு புடிக்கா இப்ப என்னன்னு தெர்ல புடிக்கவே மாட்டேங்குது வீட்ல செஞ்சா அதெல்லா சாப்பிட முடியு
அதான் அதானே டெய்லி இட்லியா இருக்கே அப்டி சொல்லி
இருக்கு செய்ய மாட்டாங்க தோசைனு இருக்கு காலைல நா தோச சுட்டு சாப்ட்டே
ஆஹ் அப்டி நீங்க பண்ணிக்கணு இட்லி உங்களுக்கு புடிக்கலன்னா ச் தோச அந்த மாதிரி ஊத்தி சாப்ட்டுக்கணு நல்லாருக்குங்களா முட்ட தோச ஆஹ் முட் இன்னைக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல முட் முட்டதோசதா நல்லா இருந்துச்சு நா அப்பா பண்ணாங்க ஆஹ் நல்லா இருந்துச்சு சாப் ஆனா ஒண்ணுக்கு மேல சாப்ட முடியாது முட்டுது ஆமா ஒரு தோசைலயே உ மீதமா இருந்துச்சு வயிர் ஃபுல்லா ஆயிடுச்சி
உம்
மதியானத்துக்கு சிக்கன் குழம்பு அதுக்கப்பறோ சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டாச்சு சிக்கன் உம் சிக்கன் இருந்தாதே
சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல சிக்கன் கொழம்பு இந்த மாதிரி இருந்தா மட்டுந்தா மூச்சு பேச்சே இல்லாம
சாப்ட்டுப்போ உள்ள இறங்கிடு உம் சந்தோஷ குடுப்போ ஓகே சிக்கன்
ஆ ஆமா ஆமா
ம்
உங்க வீட்ல எத்தன பேரு
எங்க வீட்ல அஞ்சு பேர்
அஞ்சு பேரு எந்த சைடு எந்த உரு சைடு
அது அ திருப்பூர் கிட்ட
ஓ திருப்பூர் சைடா ஓகே நாங்க வந்து குற்றாலம் தெரியுமா அதுக்கு பக்கத்துல தான் எங்க ஊரு தென்காசி
ஓகே ஓகே ம் ஆ வந்துருக்கோ நாலா சின்ன பிள்ளைல இருக்கும போது வந்திருக்கே இப்போ நா நெனச்சுதா அப்றோலா வந்தது கெடையாது பேபி இருக்கமோது நா வந்திருக்கே
டைம்லல்லா குழிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு கூ
ஓ ஓகே ஓகே உம்
நல்லா இரு மனசுக்கு ரிலாக்ஸா இருக்ககவாங்க கண்டிப்பா
ம் வரே வரே
ம் ஓகேயா
நீங்க வெளிய எங்க டிராவல் போயிர்க்கீங்களா
நானே இப்ப ரீசண்டா போனோ வாகமண் போனோ
உம்
அவங்கதா ரீசெண்டா போனது அதுக்கப்றோ இங்க ஊர் பக்கத்துல ஒரு சும்மிங் புல் இருக்கு அங்க போனோ அவ்ளோதா
ம்
வேற எங்கயு போனதில்ல நீங்க எங்கேயாவது வெளிய கோவா அந்த மாரி லாங் டூர் எங்கேயாவது போய
அ செரி ரியல் எஸ்டேடும் பண்ணே காலேஜ்ல ஐ வி ல இருந்து கூட்டிட் போயிந்தாங்க
அப்டியா ஓகே ஓகே
போயிட்டு வந்தோ ஆக்சுலா கோவா போலனு பிளான்ல இருந்தது அதுக்கு வந்து பாத்தீங்னா ஆஹ் கிளாஸ்ல நெறைய ஸ்டுடென்டு எங்க வீட்ல அலோ பண்ண மாட்டேன்டாங்க கோவா அப்டின்டாங்க அதனால கோவா கிளாஸ் கேன்சல் பண்ணி கேரளா போனோ
அது செரியா ஹ கேர்ளாவுமே நல்லாதா இருக்கு அவங்க எல்லாமே சூப்பரா தா இருக்கு இந்த வாகமன் எல்லா பாத்தீங்கனா ரொம்ப அழகா இருக்கு இந்த அந்த அந்த இடத்துக்கு பெரியனைக்கு பெரிய கழுகு மாதிரி இருக்கு தெரியுமா டக்குனு ஞாபகத்துல வரமாட்டேங்குது கழுகுப்பாறை ஏதோ அதுக்கு பேரு அங்க எல்லா நல்ல
ம்
அங்கெலா போனா நல்லாருக்கு நறைய போட்டோஸ்லா எடுத்தோ அங்க போய்ட்டு
ம் ம்
சூப்பரா இருந்துச்சி
ஆமா பையனா சொன்ன நம்ளோட பாட்டதான பாடணோ எங்க வேணா படிக்கலாம் ம்
பொன்னா பொறந்து தொலச்சிட்டமே அதனால வீட்டு
இப்பல்லா பசங்க என்ன சொல்லுவாங்க வெளியே போயிட்டு வந்த கஷ்டோ எங்களுக்கு தா தெரியு அங்கவை சொல்லுவாங்க
ஆமா அப்டிதா சொல் ஆனா நல்லா என்ஜாய் பண்ணதான செய்றாங்க எங்க எல்லா சுத்தணுமோ
ம்
அதா எங்க எல்லா சுத்தணுமோ அங்க எல்லா சுத்ததா
க்கிறாங்க
என்ன
ஆனா கடசில புடிக்கல கஷ்டமா இருக்கு வெளிய போயிட்டு வரக்குன்னு சொல்லிக்கிறாங்க
ஆமா கடசியா அப்டி சொல்லிக்கிறாங்க என்ன பண்றது
ம் ம்
ம் அடுத் ப்ப என்ன பண்ண போறீங்க டீ குடிக்கவா
இருங்க இன்னு டைமுருக்குற ஆ ஆச சிக்ஸ் ஒ கிளாக் தா காஃபி குடிப்பேன்
ஓ காஃபி அதுக்கு முன்னாடி இது சமப்பீங்லா அந்த அஞ்சு மணிக்கி நால்ற மணிக்கெல்லா சாப்பட மாட்டீங்ளா
ஆஹா நா லேட்டா தா சாப்புடுவே சாப்புட்றதே மூன்ற
சாப்பாட கரெக்டா சாப்டுங்க காலைல ஒன்பது மணிக்குல்லா சாப்ட்ருங்க மத்தியானம் மத்தியா ம்மா ஒரு மணிக்கக்குல்லாம் சாப்ட்ருங்க அப்ப தான் ஒடம்புல்லா ஆரோக்கியமா இருக்கு எந்த
ம் ம் ஆமா
ஃபாலோ ஃபாலோ பண்றது கஷ்டந்தா ஆனா எப்டியாது ட்ரை பண்ணி உணவு பழக்கங்களா இல்ல நெறைய பிரச்சனைகள் வருது ஆமா அதனால் நம்ம பாதுகாப்பு வாட்ச் பண்ணும்
ம் ம் ம் ஆமா
நா வந்து நா எப்பவாது தா டீ குடிப்பே அது இஞ்சி டீனா மட்டும் தா குடிப்பே
ஓ அப்ப நீங்க வீட்ல காஃபி டீ லா குடிக்க மாட்டீங்களா
டெய்லி குடிக்க மாட்டே பா டெய்லி இஞ்சி டீ போட்டு தந்தாங்கனா குடிப்பே இல்ல நார்மல் நார்மல் டீ போட்டாங்கனா குடிக்க மாட்டே எனக்கு இஞ்சி டீ தான் படிக்கும் இஞ்சி டீ போடுறாங்க அப்டினா குடிப் ஆ ஓகே எங்க அம்மா எனக்கு சேத்து போட்டுருவாங்க நார்மல் டீனா போட மாட்டேங்க ஏனா மத்தவங்க என்ன சொல்றாங்கனா என் தங்கச்சினா டெய்லி எங்கிட்டீயா வயிறு வலிக்குது அப்டின்வா ஆனா எனக்கு இஞ்சி டீனா மட்டும் ன்னா இறங்கும் இல்லனா நார்மல் டீ சுத்தமா இறங்காது இஞ்சி டீ ல ‌ உள்ள ‌மகிமை மாதிரி வராது தானோ
ம் ம் ஆமா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்னு பிடிக்கும்ல
ஆமா இஞ்சி டீ குடுத்தா தல வலிச்சா கூட அப்டியே ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் சேரி தோழி நா கூப்பிடுற ஓகே பாய்